ஹலோ எப்பிடி இருக்கீங்க நல்லா இருக்கங்க நீங்க எப்பிடி இருக்கிங்க
ஆ நானு நல்லா இருக்கேங்க குழந்தைங்களா ஸ்கூல் போய்ட்டாங்ளா
அ போயிட்டாங்க உங்க கொழந்தைகளா ஸ்கூலுக்கு போய்ட்டாங்ளா
ஆ போயிட்டாங்கங்க
ரொம்ப நாளாச்சு ஃபோன் பண்ணவே இல்ல நீங்க சரி நானாது பண்ணலான் சொல்லிதா உங்கள கூப்ட்டே
ஒரே தண்ணி பிரச்சனங்க ஆ தண்ணி புடிக்கறதுக்கு அங்கயு இங்கயு அலையறதா இருக்கு மழை வேற சரியா இல்லைங்ளா அதனால பாத்திங்கனா தண்ணி வந்து கம்மியாதா குடிக்கிற தண்ணி கம்மியா தா விடறாங்க குடிக்கிற தண்ணி இல்லைங்ளா அதனால கொஞ்ச தூரம் போய் தா தண்ணி குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வர்றதா இருக்கு
ஆமா உங்களுக்கு போர் இருக்குங்ளா வீட்ல உப்பு தண்ணி கொறஞ்சிருச்சுங்ளா
ஆ இல்லங்க போர் இல்ல நாங்க போர் போடல இப்போ கவர்மெண்ட்ல தண்ணி விடுறாங்களங்க அரசாங்கத்துல பைப் லைன்ல அந் அந்த தண்ணி தாங்க எங்க எங்க எங்க நாங்க இருக்கிற பகுதிகள்ல எல்லாத்துக்குமே வந்து எல்லாருமே வந்து பஞ்சாயத்து தண்ணிதாங்க யாரு போர் போடல நாங்க இருக்க பகுதியில
ஓ அப்படிங்ளா எங்க வீட்ல போர் இருக்குங்க வீட்ல இருக்கிற போர் தண்ணி பிரச்சனை இல்லைங்க வீடுக்கு சமாளிச்சுக்கறோ ஆனா தோட்டத்துல தாங்க இப்ப மழை வந்துங்க வராதுனால ரொம்ப பிரச்சனைங்க எப்பதாங்க மழ வருன்னே தெர்லிங்க இப்ப நம்மளுக்கு பருவமழை ஆரம்பிச்சிருக்கோணும்ளங் அ கொஞ்ச நாள் வந்துச்சு ஆனா இப்ப மழை நின்றுச்சு உன் எப் எப்போ வருன்னே தெர்லிங்க மழை இல்லாம ரொம்ப கஷ்ட விவசாயத்துக்கெல்லா மழை இல்லன்னா எதுமே பண்ண முடியாதுங்க நாங்க வேறங்க மழை வரன் எதிர்பாத்து வாழ வேற போட்டுட்டங்க தோட்டத்துல இப்ப தண்ணி வந்து தென்னை மரம் இருக்குங்க வாழையு வெச்சிருக்கோ மழ வராதனால சரியான சமயத்துல மழ வராதுனால இப்ப வாழையெலா ரொம்ப காய ஆரம்பிச்சிருச்சுங்க தென்னை மரத்துக்கே தண்ணி பத்த மாட்டேங்குது எங்களுக்கெலா ரொம்ப வருத்தங்க எப்படா மழ வருன்ட்ருக்கு மழ வல்லினா எல்லாமே காஞ்சு போயிருங்க ரொம்ப கஷ்டமாக்குதுங்க
ஆமங்க நீங்க சொல்ற மாதிரி இப்ப பாத்திங்கன்னா அ காலநிலைகள் வந்து அந் அந்தந்த பருவத்துக்கு வந்து மழையா இருக்கட்டு பனியா இருக்கட்டு இல்ல வெயிலா இருக் இருக்கட்டு இதெல்லாமே வந்து அந்தந்த காலத்துக்கு கரெக்டா பனிகாலத்துக்கு பனி பேய்து வெயில் காலத்துக்கு வெயில் கடுமையா அடிக்குது ஆ காத்த காலத்துக்கு காத்து நல்லா வீசுது ஆனா இந்த மழ காலத்துக்கு மட்டு பாத்திங்கன்னா மழ மட்டும் பேயவே மாட்டேங்குதுங்க முன்ன உ இப்ப வந்து மழையோட அளவு இருக்க இருக்க கம்மியாக ஆக நம்மளுக்கு பாத்திங்னா தண்ணி வறட்சி ரொம்ப அதிகமாகு து மக்களுக்கு வந்து தண்ணி பஞ்ச அதிகமாகுது மழையு வந்து பாத்திங்கனா இப்ப பூமி பாத்த வான வானம் பாத்த பூமின் சொல்லி சொல்லுவாங்க அது பாத்திங்கனா அப்டின்னா என்னனா மழைய மட்டுமே நம்பி ஒரு சில அ வ வயல்ல வந்து வெதச்சிருப்பாங்க அப்டி பாத்திங்னா கம்பு, சோள, தட் இதெல்லா வந்து ம ழைய நம்பி மேட்டங்காடுன் சொல்வாங்க அ மழைய நம்பி மட்டுமே இதெல்லா வெதப்பாங்க அப்பிடி வெதைச்சு பாத்திங்னா இப்பய்லா அதா மழை பெயிற காலத்துல மழை இந்த இந்த காலத்துல இந்த மழ இப்ப மழ காலத்துல மழை பேயுன் நம்பி இந்த வெதைய வெதைக்கறாங்க ஆனா நம்மளுக்கு மழ கால த்துல மழையே பேயறதுல பாத்திங்கனா வெயில் காலத்துல மழ பெய்து இப்ப அப்பிடி அ வெ த போடறது வந்து நம்மளுக்கு பயிர் சாகுபடியே இல்ல ரொம்ப விவசாயிகள்லா ரொம்ப பாதிக்கிறாங்க இந்த மழயினால அதே மாரி அப்படி அ ந பைப் லைனு கெணத்துல இருந்து தண்ணி விட்டு அவுங் க அந்த நெல்லோ கரும்போ எதோ சாகுபடி பண்ணிருக்காங்க அப்டின்னா அந்த அறுவட காலத்துக்கு வந்து அறுவட காலன்றது வந்து வெயில் காலத்துல தா அறுவட பண்ணுவாங்க ஆனா அந்த சமயத்தில பாத்தீங்கன்னா மழ பெய்யு இப்டி மாறி மாறி மழ பெய் யுறதுனால மக்கள் ரொம்ப அவஸ்தப்பர்றாங்க மழ பேய் மழ பெய்ய வேண்டிய காலத்தில வந்து மழ பெய்யாம இருந்தா பயிர் விளைய மாட்டேக்குது அறுவட காலத்தில மழ பெஞ்சது னா பயிர்கள் வீணாயிருது இப்படி மாறி மாறி மழ பெயறதுனாலயையு மக்கள் ரொம்ப அவஸ்தைப்பர்றாங்கங்க
ஆமாங்க நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட்டுதா மழ வந்து உங்களுக்கு ம் முன் ன்ன நம்ம நம்ம சின்ன வயசா இருக்கும்போதல பாத்துட்டோம்னா இப்போ ஜூன் மாச மழ தொடங்குது தொடங்குச்சுன்னா ஒரு ஆறு மாச பக்கமா மழ பெஞ்சுட்டே இருக்குங்க நம ஸ்கூல் தொடங்கணுன்னுே ஞாபம் இருக்குங்களா ஸ்கூல் தொடங்கணுனு மழைய நனைஞ்சிட்டு தா ஸ்கூலுக்கு போவோ ஆனா போன வருஷ நம்மளுக்கு மழ அந்த மாரி வந்துச்சு இந்த வருஷ மழ தொடங்குச்சுங்க ஜூன் மாசோ ஆனா ரெண்டு மூண் நாள் மட்டு மழ வந்துட்டு அப்டியே மழ நின்றுருச்சு டெய்லி மோடம் போட் டு கருக்களாதா இருக்குது ஆனா மழையே வரமாட்டேங்குங்க மழ இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமானு எது எதிர்பார்த்துட்ருக்கோ மழ மட்டு வரலன்னா ரொம்ப கஷ்டங்க மழை வந்துச்சுன்னா அ தண்ணி வரு நிலத்தடி நீர் அதிகமாகு கெணத்துல தண்ணி வரு அப்டி வர போது புல் மழ பெஞ்சோனே நிலத்துல இருக்கிற புல்க்கள் எல்லா நெறய மொளைக்க ஆரம்பிக்கு அப்ப இந்த ஆடு மாடு கால்நடைகளுக்கெல்லா பயிராங்க அதுகளுக்கு வந்து பச்சையா இருக்கிறதுதா அதுகளுக்கு ரொம்ப புடிக்கு ஆனா ம மழ வரலைன்னா எல்லாத்துக்குமே பிரச்சனைங்க நம் நம்மளுக்கு தண்ணி இல்ல குடிக்கிறதுக்குங்கூட தண்ணி இல்லாம போயிரு அதே மாதிரி கால்நடைகளுக்கு தண்ணி இல்ல விவசாய மண் விவசாயிகள் வந்து தண்ணி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க ஏற்கனவே வச்சிருக்கிற தென்னமரோ இதெல்லா காஞ்சி போயிரு ரொம்ப நஷ்டமாயிருங்க ரொம்ப இழப் ப்புதா ஏற்படு மழ இல்லனா மழ தாங்க எல்லாமே உயிர் தண்ணி தா தண்ணி இல்லனா எதுவுமே கெடையாது ஆனா கரெக்டான நேரத்த நீங்க சொன்ன மாரி பருவத்த மாறி மாறி மழை பெய்யதுனால பாதிப்பு ஜாஸ்தி இப்ப நீங்க தஞ்சாவூர் சைட்ல பாத்துட்டீங்கன்னா நா செய்தியில பாப்பே மழ வந்து அதிகமா பெஞ்சு அ நெற்பயிரல தண்ணில அடிச்சிட்டு போயிரு அதே மாரி மழ பெய்யாதனால அந்த கரெக்டா அறுவடை சமயத்துல வந்து மழ சுத் சுத்தமா இல்ல அதனால அ நெல் பயர்ல்லா பெருசா ஆகாம அதாவது முத்தாம அது பாதிச்சுருங்களாமா அப்ப எப்ப மழ பெயறமோ அந்த பருவத்துக்கு ஏத்த மழை பெஞ்சா மட்டுந்தாங்க நம்மளுக்கு லாப கெடைக்கு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க மழ வந்து கரெக்டா பெய் மழதாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியோ
ஆமாங்க நீங்க சொல்றது உண்மதா இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலெல்லா கரெக்டா மழ மழ காலத்து மழ பெஞ்சு அந்த பருவத்துக்கு மழ காலனா மழ கண்டிப்பா பெஞ்சது ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல தொழிற்சாலைகள் ரொம்ப கம்மி மரங்கள் அதிகமா இருந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வீடு கட்டுறதுக்கு தொழிற்சாலைகள் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி மரத்த வெட்டிட்டாங்க க மர மரத்த வெட்ட வெட்ட இயற்கையை நம்ம அழிக்க அழிக்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மழையோட அளவு கொறையுது இன்னொன்னு என்னன்னா நெல நிலம் ம் நம்ம பூமி வந்து வெப்பமடையுது எதனாலனா இந்த தொழிற்சாலைகள் கல் கழிவுகள் அது அப்பறம் புகை வண்டி வாகனங்களோட புக தொழிற் தொழிறச்சாலையோட நச்சுக்கல போய் கல காத்துல கலக்கிறது இதனால வெப்பம்மடைவதனால மழையேய் இல்லாம போகுது அப்பல்லா அந்த காலத்தில எல்லா பாார்த்தீங்கன்னா அ இவ்வளோ தொழிற்சா லைகள் இல்லாதனால மழையு இருந்துச்சு அதே மாரி பாத்தீங்கன்னா அந்த காலத்து நீர்நிலைகள் தண்ணி பெருக்கெடுத்து வந்தது அ ஆ காவிரியார்ல்லா பாத்த த்திங்கன்னா அ அது வந்து ஒரு ரெண்டு மூணு பகுதியா பிரிஞ்சிருக்கும் முதல் பகுதி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கனனா கொஞ்ச இடைவெளி விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி இன்னொரு ஆறு ஓடு அது அப்டி ஓடு அது அப்ப அந்த முதல்நிலை ஆறுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆடிமாசெல்லா ஆ அந்த காவிரியாத்து பகுதியில பதினெட்டு படியு நெரம்பி வரும் ஆடிப்பருக்குக்கு ஆடி பதினெட்டு அப்போ அந்த பதினெட்டாம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு அந்த பதினெட்டு படியும் ஆத் துல நெறஞ்சு போகுங்க அதே மாரி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மழ அதிகமா இருந்ததுனால நீர் நிலைகள் அதிகமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வெள்ளோலா அவ்ளோ வரு வெள்ளோ ஒ உ ஒன் அதாது ஊருகுள்ளேலா வெள்ளொ வருதுன் சொல்லி மக்கள் ரொம்ப பயந்த காலமு இருக்கு ஆ ஏன்னா அப்ப வந்து பருவமழ நல்லா பெஞ்சுது இப்ப மழயு இல்ல நம்முளுக்கு வெள்ளொ வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல இப்ப அப்டி அந்த முதல்லெடத்துல முதல்லருந்த ஆறு பாத்தீங்கன்னா இப்ப வறண்டு போயி வெறு மணல் மட்டும் தா இருக்கு அ தே மாதிரி மூணு ஆறு போணுச்சுங்கள ரெண்டாவது ஆத்துலயுமே தண்ணி இல்ல மூணாவது இதுல ரொம்ப குறுகலா அதாது பதினெட்டு பட் பதினெட்டு படி நெறஞ்சு போன எடத்துல ரொம்ப குறுகலா ஒரு கால் நெனைக்குற அளவுக்குதா அந்த அளவுக்குதா காவிரியாத்துலயே தண்ணி ஓடுதுன்னா பாத்துக்கங்க அப்போ வந்து தண்ணி எந்த அளவுக்கு வந்து நம்முளுக்கு பற்றா குறையா இருக்கு இப்ப ஆத்துலயு தண்ணி இல்ல வாய்க்கால் ஓட இந்த மா ரி எதுலியுமே தண்ணி இல்ல கெணத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கெணத்தடிலயு தண் ணி மட்டு கீழ போயிருது முன்னெல்லா பாத்தீங்கன்னா போர் போட்டாங்கன்னா நானூற் அடிலயே தண்ணி வந்துரு இப்பெல்லா பாத்தீங்கன்னா எட்நூறு அடி போட்டா கூட தண்ணி வரமாட்டெக் கிது ஒரு சில எடங்கள்லேலா தண்ணியே வர்லேன் சொல்லி போர் எடுத்தற்ராங்க
ஆமங்க நீங்க சொல்றது கரெக்டுதா அ போர் அதிகமா போட்டுதா இருக்கோ நாங் ளே வந்து எங்க தோட்டத்துல வந்து கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு போர் போட்டுகோ தண்ணியே வர்ல அப்புறோ ஒரு போர் போட்டுதா அதுலதா தண்ணி வந்துட்டுருக்குங்க அதும் ரொம்ப வெயில் காலத்துல மழை இல்லாதப்ப வந் து உங்குளுக்கு தண்ணி வராது நீங்க சொன்னது கரெக்டு இன்னோனு சொன்னீங்க மரங்கள் வெட்றத னால மழ வர்ல அது நூத்துக்கு நூறு உண்மங்க இப்ப வந்து மரங்கள் ஃபுல்லா அழிச்சுட்டாங்க அதாவ்து நம்ம வந்து வீடு கட்டுறதுகாக மரொ நம்ம ஓ வன இதுக்குள்ள போயி இப்ப எடங்கள்லா ஃபுல்லா அதிக வீடு கட்டுறதுகாக மரத்த ங்களைய மரங்களையல்லா ஃபுல்லா வெட்டிட்டுங்க வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்பொ மரொ வந்து மரம் இருந்தாதா மழ வரு கண்டிப்பா அப்ப மரத்த வெட்ட வெட்ட வெட்ட பெய் வெயில் அதிகமாயி மழ வந்து ரொம்ப கொறஞ்சுருச்சு ஆனா நம யோசிக்கிறது இல்ல மழ வர்ல வர்லேன் சொல்றோ ஆனா யாரு மரொ வளர்கறது இல்ல எல்லாரு மரொ வீட்டுக்கொரு மரொ வளர்கணு மரொ வளத்தாதா மழை பெறுவோம்னு நம்ம நெ றைய பக்கொ பாத்துருக்கோ ஆனா அத பண்றதுல்ல இருக்குற மரத்தத்தா வெட்டிட்ருகங்க கண்டிப்பா மழ வரணுனா மரொ வளர்கணுங்க நாங்க எங்க வீட்ல ஒரு நாலஞ்சு மரொ வெச்சுருகோ தோட்டத்துலயு மரொ மரொ வெச்சுருகோ ஆனா நாங்க ஒவ்வொரு எங்க கொழந்தைகளோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு எங்க அவங்க படிக்கிற பள்ளிகூடத் ல பிறந்த நாள் அப்ப ஒவ்வொரு மரொ செடி கொண்டு வர சொல்லுவாங்க கொண்டு வந்து அவுங்க கையாலே நெட்டு வெப்பாங்க அந்த மாரிலா பண்ணிட்ருக்காங்க எங்க ஸ்கூல்ல அப்டிதா பண்றாங்க அப்புறோ நாங்க வந்து இந்த கல்யாணத்துகல்லா போனோம்னா மண்ணுல வந்து விதை உருண்டைன் சொல்லி குடு பாங்க அத வந்து நாங்க ஆத்து பக்கொலா போட்டுடுவோங்க அந்த மாரி போடனு நீங்களு மரொ வளருங்க மரொ எதும் உங்கானால முடிஞ்ச அளவுக்கு வளருங்க செரிங்ளா ம் சேரிங்க வெச்சுர்டுங்ளா
ஆ சேரிங்க